ஹலோ வணக்கம் சகோதரி கேக்குதுங்களா.. அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்கு தெரியும் நல்லா இருக்கேன் சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்களா
சாப்டீங்களா சகோதரி?? இல்ல இல்ல இனிதான் சாப்பிடணும் காலையில காபி மட்டும்தான் குடிச்சிருக்கேன்
சேரிங்க சகோதரி என்ன என்ன சகோதரி இல்ல சகோதரி நானும் இனிமேல் தான் சகோதரி சாப்பிடணும் என்ன சகோதரி சமையல் உங்க வீட்ல இன்னைக்கு ஓ சேரிங்க சகோதரி
இன்னைக்கு ஞாயிற்று கிழமைல்ல ஆனா கொஞ்சம் லேட்டா தான் எழும்பணும்
சேரிங்க சேரிங்க சகோதரி
இங்தான் சாப்பாடு பாக்கணும்
செரிங்க செரிங்க சகோதரி இங்க காலைல தோச சகோத்ரி தோசைக்கு வந்து தொட்டுக்க வந்து சகோதரி தேங்கா சட்னி அலது கார சட்னி தாங் சகோதரி அம்மா பண்ணணுனு சொல்லிருக்காங்க
அம்மா தாங் சமைய்ல்-
என்ன சகோத்ரி
அம்மாதா சமையல் அப்டிதானா அப்டி என்ன போலதாங் ம்ஹும்
ன்ன சகோத்ரி
என்ன போலதா நீங்க
ஓ அப்ரிங்களா இல்ல சகோத்ரி கால் டீ வச்சு குடுத்தெலுந்ததுனேஎ தம்பி அழுதான சகோதரி செரி தம்பிகியு எனக்கு வந்து கை கொழந்த இருக்கு சகோதரி தம்பிக்கு ஒன்றர வயசு ஆகுதுங்களா தம்பிக்கு அப்பாவுக்கு பாலாத்தி குடுத்தே சகோதரி அவுங்க ரெண்டு பேரு குடிச்டாங்க அம்மாக்கு டீ வச்சு குடுத்தே செரி அப்ப கணவரு வந்திருந்தார சகோதரி என்னைய விடுறத்துகாக அவரு காலையில கெள ரொம்ப நாள் அவருக்கு வந்துட்டு டீ ஊத்தி டீ போட்டு புடிச்ச சகோதரி அனால இப்
சேரி சேரி நானு அம்மா வீட்லதா இருக்கே
ஆமா நா எங்க சகோதரி நா தூங்கலான்தா கோதிருங்க ருந்த என் பையன் வந்து எழுப்பி விட்டுட்டா அது வேற ஃபோன் வந்துட்டே இருந்துச்சுங்ளா அத்த வீட்லருந்து மாமனாருக்காக யாரோ கால் பண்ணியிருந்தாங்க சகோதரி அப்டிங்கம்போது வந்துட்டு எங்க நம்ம படுக்க முடியா திரும்ப படுத்தா தூக்கமே வ இல்லீங்ளா சேரி எழுந்து வந்துட்டு சேரி அந்த ஒர்க் க்க பண்லான் சொல்லி பண்ணே சகோதரி
அந்த ஆம் அங்க இருந்தனா அங்க வந் து வேல நடக்கு இங்க அம்மா வீட்லனா கொஞ்சோ ஜாலியா நம்ம சும்மா இருக்கலாமே
ஆமா சகோதரி கரெக்ட்டு தா அங்க இருந்தாலுமே சகோதரி நாங்க வந்து தனியா தா இருக்கோங்ளா அப்டிங்கும்போது வந்துட்டு சண்டேங்கரனால கொஞ்சி எப்பலே லேட்டா எழுந்தாலுமே நம்மதா இன்னைக்கு சமச்சு ஆகணுமே வேற வழி இல்ல இங்கென வந்து அம்மா வீ நம்ம லேட்டா எழுந்தாலுமே எப்டி நமக்கு சாப் பாடு வந்துருங்களா அங்க லேட்டா எழுதி பத்து மணிக்கு எழுந்த ஆமா சாமி பத்து மணிக்கு எழுந்தாலு பத் பத்து மணிக்கு அடுப்புக்கு போய் நா தா சமச்சு கிச்சன ஆ கிளீன் கிச்சன்லா நைட்டே கிளீன் பண்ணி வச்சிருவே காலைல எழுந்து நா தா சமச்சு ஆகணு என்ன பதினொரு பத்து மணிக்கு எழுந்தோன்ன சமச்சு சாப்ட முடி மதியம் மதிய டைம் ஆயிருங்களா அப்றோ குழந்தைக்கு இன்னு சமைக்க சமயல் குழந்தைக்கு அவசர அவசரமா ரெடி பண்ணணு குழந்தைக்காகவே நம்ம எழுந்து பண்றதா இருக்கு என்ன சகோதரி பண்றது
இது அம்மா வீட்ல இருந்தோம்னா அம்மாவே குழந்தைகல பாத்துடுவாங்க
ஆமா சகோத ரி ஆமா இப்ப என் தம்பி அழுதா சகோதரி ஆமா இப்ப தம்பி அழுதான சகோதரி அம்மாவே தொட்டில்ல போட்டு ஆட்டி விட் டாங்க நா அதுங்கள இந்த ஊருக்கு வந்த நால வந்து கீல் வீட்டு வீட்டுக்காரங்க அக்கால்லா வந்து பேசிட்டு இருந்தாங்க எப்ப வனிதா எப்ப வந்த என்ன பண்ற சொன்ன கேட்டுட்டு இருந்தாங்களா செரின்ட்டு அவங்களோட பேசிட்ருந்த நானு
இங்க ஏ கொழந்தைக்கு ஒரு மா ஒரு வயிசுதா ஆவுது ஒரு வயிசு ஒ ஒரு வயிசோ ரெண்டு மாசோ ஆயி ச்ச
போ ஏன் தம்பி ஏம் ப்ப எனக்கு சகோதரி ஒரு வயிசு முடிஞ்சி ஆறாது மா ப்ப அஞ்சு மாசம் முடிஞ்சிருக்கு சகோதரி ஆறாது மாசோ நடந்துட்டுருக்கு
சேரி சேரிவு பேசுறானா
தகோதரி ஆ ஒரளவுக்கு ஏதோ சகோதரி புரியாத்தா ஆ அப்டி ஆவு புனிதல் பேசிட்டே இருப்பா ஒரே வொர்க் நடக்கறது விளையாட்டுதா ச ங்கிட் அங்கிட்டு ஒரே எடத்துல இருக்க மாட்ட ஓடிக்கிட்டே இருக்கா
ஆ இந்த டைம்ல நம்ம கொஞ்சோ கவனமா பாத்துகிடணு
ஆமா சகோதிரி கெங்க சகோதரி ரெண்டு மூணு ரெண்டு மூணு தரவ பாத்தீங்னா பாலத்தி வச்சிர்ந்த சகோதரி கீழ ஊ திட்டா அவ மேலயே ஊத்திக்கிட்டா ச சகோதரீ அந்த பால் வந்து வெதுவெதுன்னு இருந்தனால நமக்கு பரவால சகோதரி ரொம்ப வந்து தூடா இருந்தாலுமே வந்து சிரமந்தானே ச
ஆமா கண்டிப்பா
அதுதா சகோதிரி எப்பிடியு பாத்துதா சகோதரி வை ஆமா ச பாத்துதா சகோதரி வைக்கரே இருந்தாலுமே வந்துட் நம்ம கொஞ்சோ ரிஸ்காதா இரு குது
ஆமா ஆமா ஒண்ணுமேப்ப வைக்க முடியல ஒடனே ஒ சேர போட்டு ஏறுவாங்க இல்லாட்ட ஸ்டூல் போட்
கண்டிப்ப ஆமா சகோதரி அப்டிதா சகோதரி எதாவது சேர போட் ட்டேரிச் சேரு வேற வந்துட்டு ஒழுங்கா நிக்காம அவ ஏறும்போது விழுந்துட்டா அது வேற நமக்கு பைய நேத்திக் கூட சகோதிரி வண்டில உக்காந்து விளையாண்ட்ருந்தா வண்டி வண்டிய கமுத்தி உட்டு வ விழுந்துட்டா அதுக்கு ஒரே ராவடி சகோ‌ திடீ வந்துட்டு நமக்குதா பயமா இருக்கு அவங்கள பாத்துக்குறதுக்கு
ஆமா ஆமா
ம்
அதிள்யம் மா அவுங்க உழுவாங்கன் திட்டு கெடைக்குது நம்முக்குதா கெடைக்கு
கண்டிப்பா சகோதரி ஏ பையன ஒழுங்கா பாத்துக்க முடிதா என்ன பண்றே எது பண்ற அப்பிடி என்ன உனக்கு வேல ஓவேல இருந்தாச்சு அந்த வேலய வந்து ஒதுக்கி வச்சட்டு பண்ணு அப்டிங்கிற மாரிலா பேசி
ஆமா அவ உங்கல்லா இப்ப உள்ள துரு துருத்த பய சொல்லுவாங்க இப்போல கி கொழந்தைகங்க பாத்தீங்கன்னா அப்போ நம்ம கூட எந்த சின்ன வயசுல இந்த சேட்டை பண்ணிர்போமா தெரியாது
கண்டிப்பா சகோதரி அப்டிதா இல்ல சகோதரி இப்பருக்க பிள்ளைங்களா வந்து ரொம்ப வாள் சகோதரி நம்மல்லா அந்த காலத்துல வந்துட்டு நம்ம அம்மால்லா சொல்லுவாங்க உன்னையல்லா வந் ஒரு எடத்து நிக்க வச்ச நா வந்து சமயல் வேலயு முடிச்சு எல்ல வேலயு முடிப்பே நீ பாட்டு கம் ஒக்காந்து விளாட்டுருந்தேமா ங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க ச போயி ஒரு செகண்ட்டு ஒரு வுட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷ வந்து பாக்கறதுக்கு வீடு நாளா இருக்கு நமக்கு உங்களுக்கு சகோதரி உங்களுக்கு பையனுங்களா பொண்ணுங்களா செரிங்க செரிங்க சகோதரி பொண்ணுங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே சகோதரி
இல்ல ஆம்பளைளுக்கு சமோ
அப்படிதா சகோதரி அது வேணுனு இப்ப இருக்க அந்த காலத்துதா பொ பொம்பள புள்ளைங்க அமைதியா இருக்கு பசங்கதா வாழமாமே
ம் அப்போ உள்ள காலத்துல உள்ளவங்கல்லா சொல்லுவாங்க நானு நாள் இந்த பிள்ளல பெத்து வளத்தே நானு அஞ்சிப்புள்ளைகல பெத்து வளர்த்தே அப்டி சொல்லுவாங்க ஆனா இப்ப ஒரு புள்ள மேய்கறதுக்கே எவ்லோ பேறு வேணு தெரியுமா
கண்டிப்பா சகோதரி அது நூத்துக்கு நூறு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து ஓரம்மா வந்து பத்து பிள்ளய வளத்தாங்க இப்ப இப்ப வந்து ஒரு பிள்ளைய வளக்கறதுக்கு அஞ்சம்மாங்கிறத விட இப்ப பத்தம்மாங்கிற அளவுக்
ஆமா கண்டிப்பா ஆனா இப்ப உள்ளவங்க லா அந்த காலத்துல உள்ளவங்க வந்து சின்ன பிள்ளைல்லா விளான்னனு சா சும்மா நிக்கிங்கோ இப்பல புல்லல்ல சும்மாவே நிக்காதுங்கோ
கண்டிப்பா சகோரி அது வேணா உண்மதா
கண்ண மூடி தொறக்க முன்னாடி அங்க போய் தா நோண்டிட்டு இருந்துருங்கோ
ஆமா ஒரு எடத்துல இருக்கு அது சகோதரி கால் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தா நா கால் வந்தது அப்புற இங்க அங்கட்டு ஓற ஓட்டத்துல நமக்கு ரொம்ப யர்ட் ஆயிரோ போல அந்த அளவுக்கு ஆய்ப்போச்சி நலம என்ன சகோதரி பண்றது அந்த அளவுக்கு ஆய்ப்பொச்சி இருக்குற பிள்ளங்களா சகோதரி வாலுனா வாலு அப் கொஞ்ச வாலுங்கிற மார்ருக்கு
ஆமா அதே இல்லாம கண்ண முடி கண்ணு தொறக்க முன்னாடி சீக்கிர வளரையு செய்யதுங்க
தியா ஆமா சார் இப்பதா பைய பெறந்த மார்ருக் அதுக்குள்ள பாத்தீங்னா பாருங்க ஒன்றர வய்சு பெறந்துருச்சு அவருக்கு இன்ன ஒரு ரெண்டு வர்ஷ்மா ஓடிச்சு ஸ்கூலே சேர்தரலாமாட்டுக்கு ஸ்கூல் சேக்க ஆர்மிச்சம்னா ஒரு பத்து பன்னெண்டு வர்ஷத்துக் மேல அவ போயிட்டே இருக்னு பள்ளி பருவோ காலேஜ் பருவ டிங்கிற இது வேலக் போற வரக்கு ரன்னிங்லே இருக்கனு ஆமா சகோதரி அடுத்த வார ஞாயித்துகெழம பாத்தீங்களா சகோதரி போலியோ சொட்டு மருந்து குடுக்குறாங்க தெரியுங்ளா உங்ளுக்கு
ஆமா பாத்த நா இந்த இதுல பாத்த சோசியல் மீடியால பாத்தே
அ ஆமா சகோதரி நானு சோசியல் மீடியாலதா பாத்த நானு அடுத்த இன்னைக்கு எட்டு நாளுமாடுங்குது சகோதரி அடுத்த கம் வர ஞாயிற்றுக்கிழமங்களாட்டுக் சகோதுரி
ஆமா இருவத்தெட்டாதேதி போட்ருக்காங்க
ஆமா சகோதரி அஞ்சு வயசு இருக்க பிள்ளைங்க கேல்லா ஊத்துருன்னாங்க நானு ஏ பையனுக் க்கு வந்துச்சின் பெறந்ததுலேருந்து இருந்து பாத்துடேருந்த துருவாங்ளான்னு
ம் ம் அது தெரியல எப்புடின்னு ஆனா வந்து போலீஸுட்டு வந்து ஆ ஏ கொழந்தைக்கு ஒரே ஒருக்கா தா குடுத்திருக்கே அது வந்து இந்த ஊசி போட போச்சுல குடுத்துருக்காங்க ஒருக்கா தடுப்பூசி போடுவம்ல
ஆ ஆமா சகோதரி நீங்க வந்து இப்போ கடசியா ஒம்போது மாச பத்தாவது மாசத்துல பெறந்து ஒரு தடுப்பூசி போட்டீங்ளா சகோதரி
ஒன்பதா மாசத்துல போட்ட இனி ஒன்ற வய்ஸ்லதா போடணு
ஆமா சகோதரி ஒரு வய்சு பிறந்து நாலு மாச முடிஞ்சதுக்கு அப்ற
ஹாமாமா நேர்த்த ஒன்றர வய்சு ஊசிதா போடணு ஒங்க கொழந்தைக் போட்டாச்சா ஊசி
பையனுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டாச்சு சகோதரி அ ஆமா சகோதரி தொடைல வந்து தொடைல ஒடு தொடைல ஒன்னு சகோதரி கைல ஒன்னு வலது கையில லெப்ட் லெஃப்டுன் சகோதரி லெஃப்ட்ல ஒன்னு லெப்ட்ல ஒன்னு
அப்டியா
ஆமா சகோதரி ஐயோ காய்ச வரு சகோதரி கா ரெண்டு நாள் சகோதரி காச்சி வருது சகோதரி கால் வந்து அவனுக்கு வீங்கிருச்சு சகோதரி கால் வந் தருவீல்ல அந்த ரெண்டு நாள் வந்து படுத்த படுக்கையா இருந்தா சகோதரி எந்திரிச்சு நடக்கவே இல்ல எனக்கு ரொம்ப பாவமா போயிருச்சு துரு துருனு ஓடியாடி திரிஞ்ச பைய இப்புடி இருக்
ஆமா முன்ன முன்னாடி எல்லா நீங்க பெறந்தப்ப ஒரு ஊசி தான போட்ருப்பீங்க
ஆமா சகோதுரி நமக்கெல்லா ஒரு வர்ஷ இப்பல்லா ஏ பைய பெறந்ததுல இருந்து சகோதுரி பிறந்ததுலருந்து தடுப்பூசிங்கிற பேருல அவனுக் கிட்டத்தட்ட பத்துக்கு பத்து ஊசிக்கு மேல போட்டாச்சு வெரு பாவோ பாக்கவே
ஆமா அது இல்லாம அவுங்க போட்ற ஊசி பாத்திருக்கீங்களா அ
ஆ ஆனா சகோதரி இந்த ஊசியால ஆ ஆமா சகோ இவுங்க தா தோல இழுத்து விட்டு போட்றாங்க அதுவு பாருங்க ச ஒரு சில பேர் ப அ ஊசியாலே மெலிசா தா சகோதரி இருக்குது ஆனா தோல வந்து லைட்டா தேய்சு விட்டு தோல லைட்டா இழுத்து விட்டுட்டு குத்துறாங்க பாத்
ஆமா ஆமா
ஆமா ச
அது இல்லாம நம் கு அது அம்மாக்கள் தா கூட போனு ஊசி போட போகும்போது எனக்
எ இ நா எனக்லா சகோதரி நாலா வந்து தம்பி வந்து நா கல்யாண பண்ணி கொ உடனே கன்சீவ் ஆயிட்டனால சகோதரி எனக்கு டக்குன்னு பாத்துக்க முடியாதுனு வளகாப் போட்டுமே இங்க ஒரு வருஷோ தா இங்க இருந்தே எனக்கு வேற அஞ்சாவது மாசோ ஏழாவது மாசோ வந்து நா அனுப்புறதுக்கு நாள் செரியில்லைங்களா இங்க தா இருந்தேங் முக்காவாசி எனக்கு அம்மா தா கூட்டிட்டு போய் அவனுக் ஊசி போட்டாங்களே நர்சுங்களே கேட்டாங்க நம்ம கொழந்தையோட அம்மா இங்க அவுங்க வரலையான் கேட்டாங்களாம்மா
ஆ ஆ இல்ல நா வந்து இங்க கூட நா தா போனே அம்மாவு ஏனா அம்மாவு கூட வந்தாங்க ஆனா உள்ள வுடு போது என்னதா கூப்ட்டாங்க
ஆமா சகோதி ஏனா நம்மலை தா புடிச்சுக்க சொல்லுவாங்க அப்பதா புடிச்சி போய் நமக்கு பயமா இருக்கு புடிச்சுக்கப் பாப்பதா பயமா இருக்கு சகோதரி பிள்ளைங்க அழுகுவாங்களோ என்ன பண்ணாங்களோ நமக்கு ஒரு பயமாவே இருக்கு சகோதரி ம்
ஒரு மாசோல்லா மூ மூணு ஊசில்லா போடுவாங்க
ஆமா சகோதரி ஆ அந்த தொடர்ந்து பாத்தீங்கனா அஞ்சு மாச சக்குள்ள இருக்க கொழந்தைங்கள பாத்தீங்கனா சகோதரி தொடர்ந்து மாச மாச ஊசி போட்டுக்கிட்டே தா இருப்பாங்க ஆ ஆமாங்க சகோதரி சேரிங் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம வேறொரு அழைப்புல சந்திக் க்லம் சகோதரி நாங்க றி சகோதரி நன்றி